ஆஹ் கேக்குதுங்லா
ஆஹ் கேக்குதுப்பா
ஆஹ் ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கும் பா நீ எப் ப்படிப்ப இருக்க
ஆஹ் நல்லாருக்கேன்
ஆஹ் ஆஹ் சாப் ட்டுடே இருக்கம்பா
ஓ சாப்புட்டே பேசிட்ருக்
உம் ஆமாண்டா ஆமண்டா எல்லாம் முடிச்ட்டன் ஆஹ் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் ஹ என்ன பண்றீங்க படிச்சிட்டுருக்கீங்களா எப் ப்டி ஜாப்ல தான் ஒர்க் பண்றீங்ளா எப்டி பண்றீங்க நான் ஃபேமிலி தான சரிப்பா சரிப்பா
ம்ம் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன் நீங்க எப்ப காலேஜ்லா முடிச்சிங்க
உம் நாங்கல்லாம் முடிச்சிட்டோம் அதெல்லாம் ரொம்ப நாலு ரொம்ப காலம் ஆயிருச்சு
ரொம்ப காழம் ஆயிடுச்சா சரி சரி சரி எப்டி போயிற்றுக்கு லைஃப் லா
போயிட்டு இருக்கு டி பசங்கள எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க தம்பி ஆறாவது படிக்கிறான் பாப்பா மூணாவது படிக்கிறா ஏதோ ஃபேமிலி போயிட்டு இருக்கு நாங்க ஓசூர்ல இருக்கோ கொக்குறோம் நாங்க
செரி செரி
உம் செரிப்பா நீங்க என்ன ஊப்பா ம் ஜாலியாதான் இருந்துச்சு பசங்க இருந்தாங்க
ஓகே ஓகே ஓகே நான திருப்பூர்
அப் அப்டிங்களா செரி செரி என்ன புட்டு என்ன சாப்பட்டீங்க ம் ஆமா செகண்ட் சாட் சாட்டர்டே என்றதுனால லீவ் விட்டுட்டாங்க சேட்ட நடத்
ஓ ஓகே ஒகே எங்க வெளில எங்கேயாச்சும் வெளாடத்ததி கூட்டு போவே மேல தான் இருப்பாங்களா
இல்லப்ப அவங்களுக்கு படி இதுவே இப்ப ஸ்கூல் போவாங்க வருவாங்க திருப்பி டியூஷன் போவாங்க திருப்பி வருவாங்க சாப்படுவாங்க படுத்துருவாங்க அவ்வளோதான் சண்டே அந்த மாரி எங்கேயாவது லீவு்னா மாத்தபடி வெளியில எங்கேயாவது ஆயிச்சட்டு போவாரு அவ்வளவுதான்
ஓ ஓகே ஓகே என்ன சாப்பாடு ஒய்
ஹம் எங்க வீட்டுல நீ தோச முட்ட தோச சாம்பார் சட்னி எல்லாம் சாப்பட்டாஙகா மதியம் கார குழம்பு வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் ஹல்தியாக தான்ஃபுட்டு எதா இருாலும் புட்டுக்கு ஹல்திய தான் பொதும் கொடுக்க ஆசைப்படுவேன் நானு ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கிறோம் அப்டிங்கும்போது நம்ம கொழந்தைங்க கொஞ்சம் ஆரோக்கியம் முக்கியமா வச்சுக்கணும்ல என்ன பொறுத்தளவுக்கு அப்டிதான் இப்தான் புஃபுட் எல்லாம் எல்லாமே மருந்தா போயிடுச்சு இல்லப்பா எந்த இப்ப விவசாயம் பண்றவங்களே மருந்து தான் எல்லாம் மருந்து தான் யூஸ் பண்றாங்க அப்டிங்கும்போது அது எப்டி நம்மளுக்கு ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும் அப்ப நமக்கு சொல்லுங்க பாக்கலாம்
அவுங் நமக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல நமக்கு தெஞ்ச ஞ்சவங்க வீட்டுல இல்ல ஒரு தெரிஞ்ச மார்க்கெட்ல அவங்க வந்து தேடி மருந்து பெருசா யூஸ் பண்ண மருந்து யூஸ் பண்றது ஓகே பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அளவாயுஸ் பண்ண ற மாரி நம்ம தேடி அந்த மாரி ஆர்கானிக்
இதெல்லாம் இருக்குது இல்லப்பா ஆமா ஆமா ஒரு மருந்த யூஸ் பண்ணா ஒரு புள்ளே அழு அழிஞ்சு போகுது அந்த அளவுக்குஎல்லாம் மருந்து இருக்குது ஏன்னா நாங்க விவசாயம் பண்றோம்ல்ல அங்க பக்கம் எல்லாம் அப்படி பண்றாங்க அந்த மாரி தான் நாங்க பார்ப்போம் அப்ப இப்ப ஒரு உயினம் வளறதுனாக் ஒரு அது ஒரு பூச்சோ ஒரு புல்லோ சாப்பிட்டு தான் ஒரு புழுவ இருந்தாலும் வளரும் அது இப்படி நம்ம அந்த மருந்தெல்லாம் நம்ப அ அந்த பூழு அழிஞ்சு போகணும்னு நம்ம பண்றோம் ஆனா நம்மதான் அழிஞ்சு போறோம் லாஸ்ட்ல நமக்கு நமக்கு நம்ம ஆஹ் நமக்கு க்கான ஹெல்தியான ஃபுட் இல்ல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளே வந்து நம்மளே உருவாக்கி நம்மளேதான் சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கும் போது எங்க எங்க தே வயல்ல எங்க தோட்டத்தில்லாம் அம்மாவே இந்த சாணம் எருவு இரு இருக்குல்ல அ குப்பையில இருக்கிற அந்த சாணம் அந்த எருவு தான்ஹ கத்திரிக்கண்ணு தக்காளி எங்க வீட்லயே முருங்கது அதெல்லாம் மருந்து இல்லாது நாங்கல்லாம் இப்ப எங்க ஒசூர்ல இருந்து நாங்க கிராமத்துக்கு போனோம்னாக்க நாங்கள் அந்த மாதிரி ஃபுட்டை தான் நிறையா படுறது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அதுக்கெல்லாம் மறு மருந்து இல்லாதது தான அது நாங்க நறைய லைக் பண்ணுவோம் வாழைப்பழம் வாழைக்காயி நிறையா நாங்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு அந்த மாரில்லாம் பால் மோர் தயிர் இந்த மாதிரல்லாம் அது அது ஒரு அதுலயே நாங்க வளர்ந்தோம் தான் நெய் மோர் அதெல்லாம் நாங்க அம்மாலாம் அந்த மோர்லாம் இந்த இந்த மத்து வச்சுில அந்த கடை வாங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் கடைஞ்சி அந்த அந்த வெண்ணயக்குெல்லாம் நாங்க ஸ்கூல் விீட்டு வருவோம் அந்த மாதிரில்லாம் பண்ணி ச்சுக்கும் போது அதுல்லா எங்குளுக்கு இப்பெல்லா ஆசியா இருக் க்கு அந்த மாதிரில்லாம் நம்ம கண்லியே படத்தியே அம்மா எங்குளுக் இது போன எங்கு பசங்க கேக்குது இல்லியோ நாங் கேப்போ அம்மா எனக் இது செஞ்சு குடுமா அத செஞ்சு குடுமா இந்து மோர்ல அந்த வெனல்லா வரும் அத எடுத்து குடுத் மோர கடைஞ்சு குடுமா மிக்ஸியில் அடிச்சா நல்லால்ல நாங்க மிக் மிக்சில அடிச்சிதா சாப்படுற எனக்கு அந்த டேஸ்ட் கெடைக்கில அப்டின் சொல்லிட்டு கேப்பேன் ஏனா அங்க நம்ம பாக்கெட் தயிர் மோர் எல்லாமே இங்க யூஸ் பண்றோல்ல இப் இப்ப அங்க போனா அப்பிடி கிடையாது அங்க வயில்ல இப்போ புல்ல அறுத்துட்டு வருவோ மாட்டுக்கு போடுவோம் இப்ப மாட் கிலீங் அப்டியா அப்டியி க கரந்து அப்புடிவி சாப்புடுவோம் அத் த்து அந்த பாலு டீ போட் தா அவ்வுளோ ஒரு டேஸ்ட் கிடைக்குது டி ஆனா இ இங்க உள்ள பால்ல போட்ட அந்த டேஸ்டு கெடைக்க மாட்டிங்குது
ஏன்னா பாலரு வேதன குடுக்கும் பக்கத்தில
ஆமாண்டி ஆமாண்டி அது கெடைக்கவே மாட்டின்னுது அப் இப்டிங்கும் போது நம்ம ஊர்ல எந்த அளவுக் க்கு லீவு இது கெடைக்க அந்த அளவுக்கு அங்க என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்த ஆசையெல்லா அங்க தீரத்துக்குதுங்கஜ அவ்ளோதா இப்ப நம்ம என்னதா ஹோட்டல்ல அங்க அங்கன் போய் சாப் ட்டா அது எல்தியியானதே இல்ல ஏனா மொத நாள்ல வெச் வெச்சுறாங்க மீந்து போனத எடுத்து ஃபிர்ஜுல வெக்கிறுங்க ஏன்னா நம் வீடலயே நம்ம பண்றோல்ல நா அந்தளவுக்குலா ஃபிரிஜில்ல எல்லாம் வெச்சி இந்த பசங்குளுக் ஏ நா எதுமே நா அதிகமா குடுக்க மாட்டே காய்கறி வெப்பே காலையிலே என்ன சமைக் முடிக்கிணுன்னு நா இதாவிப்பே அவுளோதா ஆவிட்டு எடுத் த்துஸ என்னன்ன காய் வேணு அப் அப்டின்னு எடுத்து நைட்லயே வெச்சிருவே ஃபிரிஜுல இருந்து அது புல்லா அங்க குளிங் புல்லா போயிடு அதெல்லா ஆரிபோய்டு ஆரி போச்சினாக்கா காலிலே எடுத்து நல்லாப் ப்ரெஷ்ஷா ப்ரெஷ்ஷான காய் மாரியே எடுத்து சமைக்க ஆரமிச்சிருவே ம் ம் தோசமாவ இருந்தாலு செ தந்து எடுத் த் ஃபிரிட்ஜில இருந்து வெளியில வச்சிருவேன் ஏன்னா நாளைக் நீங்க இத மேரேஜ் ஆலால்ல உங்களுக்கு
இல்ல இல்ல இல்ல
ம் ஏன்னா நாளைக்கு வர ஒயிஃப்பு கிட்ட சொல்லுங் அந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க ஃபாலோப் பண்ணுங்க
உம்
அப்படின்னு சொல்லுங்க இது ஒரு டிப்ஸா கூட இருக்கலாம் இல்ல காக்கச் சொல்ல எனக்குத்
என்ன ஃபிரிட்ஜில வெக்காம இருக்கனு சொல்றீங்களா ஃபிரிட்ஜில வைக்காம என்ன பண்ணனும் சொன்னீங்க
இந்தாலு அவ்வளவா வச்சி ஃபுட்டெல்லா நெறைய வச்சு யூஸ் பண்ணுவே நாங்க எனக் தெரிஞ்ச அளவுக்கு அவ்வள தா நா எதையு மீண்டு அப்டிவே இருந்தாலு நமக் பசங்களுக்கு குடுக்க மாட்டோப்பா மெயினு ஏன்னா வருங்கால இலைஞ் கள் அவங்கெல்லாம் இப்ப நம் நம்பெல்லா வாழ்ந்துட்டோம் செரியா அந்த மாரி ஏ அது அதுங்களோட லைஃப் ஏனா இப்போ அதுவோ காலல்ல லா ரொம்ப ஃபாஸ்ட்டா போது இந்த மாரிலா எ ஏஏ எங்களுடைதுல்லா கெடையவே கெடையாது த்துலூவா ஸ்லோவா போயிட்டு ட்ரோந்தோ ஒஓஓ அப் பஸ்சுல போவோம் நடந்து போவோம் பஸ்சுல ஏற முண்ணலாக்க நடந்து கூட நாங்கெல்லாம் ஸ்கூலுகுக்குலா போயிருக்கோம் இப்ப உள்ள பிள்ளைங்களாம் அப்படி கெடையாது பேரண்ட்ஸ் இட்டுட்டு போறு இல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாய்டுசி உலகம் ம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆய்டிச்சி பா
போனு காரு பைக்கு அந்த ஒரு மைண்டு ஒரு பொறுமையான சூழ்நிலையில இருக்காது
கண்டிப்பா கண்டிப்பா எ தங்கச்சி பையன் மூணு வயசுதான்ஆகுது எனக்கு தெரியாது அவன் டச் பண்றான் இது இப்ப இப்படி இல்லமா நோ நோ இது நோ நோ இப்படி கிடையாதுமா இப்படிமா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப நாலேஜ்லாம் எந்த அளவுக்கு இப்ப அந்த நாலேஜ்லாம் நமக்கு அந்த வயசுல கெடயவே கெடயாது பேசணுமா என்னானே நான் தெரியல இப்ப அந்த அளவுக்கு க்குபோன்ல அதுங்க நிறைய இதா அது அது அந்த மாதிரி வளர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம புட்டல்லாம் பாத்து தானப்பா கொடுக்கணும் நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா ஃபுட்டு தான்ஃபுட்டு என்ன எடுக்கிறாங்களோ அதுமாரிதான் வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அவங்களோட பிரயின் ஒர்க்கு ஃபங்க்ஷனிங் அப்படிதான்ஆகும் கூட்டு நம்ம ரொம்ப இந்த மாதிரி ஜங்கஃபுட்ட ஆயில்ஃபுட்டு அந்த மாதிரி குடுத்தோம்னா அவங்க நம்ம ஆ நமக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு தெரியாமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளிய வராது
ஆமா ஆமா டி ஆமா டி உம் ஆக்டிவா இருக்க முடியாது இதுவே இப்ப தம்பி வந்து சிக்ஸ்த் போயிருக்கிறான் இப்ப உனுக்கு சி பேட்சி எடுத்திருக்கிறான் அவனுக்கு அவ்ளோ டயர்டா ஆகும் வந்து ஃபைவ் தேர்டிக்கு தான் வருவான் அப்படிங் போது அவனுக்கானது ஏதோ என்னாலும் முடிஞ்சது செஞ்சு கொடுப்பேன் பால் ஆர்லிக்ஸ் ஆர்லிக்ச்சு குடம் என்ன பல என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது நான் அந்த நவதானிய பொருள்கள் எல்லாம் அரைச்சு வச்சுப்பேன் ஆமா நவதானியப்பொருள்லாம் மாவு மாதிரியரச்சு பால்ல காய்சி அந்த மாதிரிதான் கொடுப்பான் அப்புற உளுத்தங்கஞ்சி வச்சு கொடுப் இப்ப உளுந்து மாவு இட்லி தோசைக்கு இறக்கிருவோம் பாருங்க அந்த உளுத்தங்கஞ்சில ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டு பால்ல காச்சி கொடுப்பன் தண்ணியல காச்ச மாட்டேன் பால்ல ச்சு அதை கொடுப்பம் சாப்பிடலனா ரொம்ப டி மாட்ட ஸ்பூன்ல வச்சு ஊட்டிகீட்டி தம்பிக்கு பத்து வயசு ஆவது ஆனா உடவே மாட்டான் அவனுக்குன்னு தண்ணிகுடம் புடிச்சு குடிக்க மாட்டான் பெருமைக்காக சொல்லல சொல் அப்பறம் நம்ம பிள்ளைங்களோட நமக்கு என்ன அப்படின்னு சொல்றனா அவனுக்கு கஷ்டத்தையும் குடுக்கணும் ஏன்னா இப்ப நான் அம்மா இருக்கிறேன் என் என்னு கிட்ட கேட்டு சாப்பு அப்புற ஆனா சப்போஸ் இல்ல நான் வந்து ஓடம்பு முடியல எனக்கு ஏதோ ஆகுது அப்ப அவன் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான் ரொம்ப ஏக்கம் அந்த ஒரு இதெல்லாம் பாக்குவான்ல அதனால இப்ப நானே வந்து அவனுக்கு செல்லம் குடுக்க கூடாது அப்படின்ற மாரி அதிகம் அந்த கஷ்டத்தையும் குடுக் னா எங்க வீட்டுக்காரல்லாம் கஷ்டத்தை சொல்லி வளத்து விடு சொகுசல்லாம் அவனை வளக்காத கஷ்டத்தை சொல்லு இப்படிப்ப வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரல்லாம்
அது சொகுசு வந்து ஈஸியா கிடைச்சிடும் அந்த கஷ்டம் வந்து அனுபவிச்சாதான் கிடைக் நம்ம சொகுசையா பாத்துடோம் வச்சுக்கோங்களேன் ஆனா ரியாலிட்டி என்னமோ கஷ்டம் தான் இருக்கு
கஷ்டம் ஆமா கண்டிப் ப இப் இப்பவே அம்மா கிட்டெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டன் பா கஷ் ஷ்டப்பட்டேனா வயல் வேலையில வயல்ல அம்மா எல்லாம் பண்ணுவாங்க சமைச்சு எடுத்துட்டு போவோம் ஆளு ப பத்து ஆட்கள் வேலை செய்வாங்க அவங்க பத்து ஆட்களுக்கும் நான் சமைப்போம் அவ்ளு பெரிய அஹ் சாப்பாடுலாம் வடி சாதம் வச்சு மோர் த சாம்பார் ரசம் அந்த மாரிலாம் வச்சு அவங்களுக்குமே நல்லா நல்ல காய்கறில்லாம் நறைய கட் பண்ணி போட்டு நல்லா நறைய சமைச்சு எடுத்துட்டு போய் குடுப்போம் அதுவும் சொல்லுவாங்க தி இப்போ ங்க பரிமலா போய் ச்சுனாலே நமக்கு வயல் வேல்ல இருந்தா நமக்கு சமைச்சு கொடுக்க ஆளே இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க எல்லாம் நான் இப்ப போயிட்டேன்னா பரிமளா வந்துருச்சுடா பரவாயில்ல நமக்கு சமைச்சு குடுக்கும் காபி இப்ப டீ போட்டு போய் குடுத்திருவேன் வடை செஞ்சு எடுத்துட்டு போய் குடுப் இப்ப பசங்களுக்கு அ ஆள் தோ ஆட்கள் வேலை செய்யறவங்களுக்கு வயிறு நெ றைய சாப்பணும் நம்மகிட் ட வேலை செய்யறவங்க வயிற நிறைய சாப்பிட்டுட்டு வயிறார போனும் அவங்க அவங்களோட உழைப்ப நம்மிட்ட குடுத்துரு தாங்கல்லே நம்ம காசு தான் எவ்வளவோ குடுத்தாலும் போனாலும் அவங்களுக்கு க்கானத நம்ம வயிறாற அமுச்சு வுடணும் அதுதான் அப்பா என்ன எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி குடுக்குறது அவங்க அவங்க எவ்வளோதான் இதனாலு பரவாலமா சாப்புடு டோம் எவ்ளோநாளு கா டீ பிஸ்கட்டு வடை சாப்பாடு சாம்பார் மோரு மோரு இல்லையா ரஸ் போம் அந்த மாரில்லாம் வச்சு எடு நா ஆட்களுக்கு குடுப்பேன் வேலலாம் பாக்குவாங்க அதான் சொல்லுவாங்க பரிம்லாம் வந்தாதான் வயிறார நம்ம சாப்பிட முடி யும் அப்படின்ற மாரில்லாம் சொல்லுவாங்க சாப்பாடு விஷயத் இத்தநாள் இந்து ப்போ இப்போ கொட் டோம் நடுவுலாம் இது பண்ணி கா வயல்ல இது பண்ணாங்க எல்லாருக்கு க்கா நல்லா எல்லா வேலையும் முடிச்சு குடுத்து அம்மாவு கொஞ்சம் ஹெல்ப்ல்லா இருந்துட்டு தான்நங்க வந்த கூல் ஓபன் ஆயிடுச்சுன்டு சோரி புக் ஸு வாங்கணோம் அப்படின்னுட்டு நல்லது இப்ப வந்து ஒரு ரெண் டூ வீக் ஆகும் அவ்ளோதான்
ஓகேங ஒகே சரி நான் உங்க அடுடத்த இன்னொரு காலைப்பு சந்திக்கிறேன்
ஆஹ ஓகே ஓகே பாய்
ஓகேங்க ஒகே
ம்